வணக்கம் எப்டி இருக்கிங்கக்கா நல்லா இருக்கிங்களா
ஆ நான் நல்லா இருக்கன்ப்பா நீ நல்லா இருக்கியா
நானு நல்லா இருக்கே பிள்ளைங்க எல்லா என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்களா
ஆ பசங்கலா தூங்கியாச் சி நமக்கு தா அது சேரி உங்கள்ட்ட பேசுவோமேனு கால் பண்ண
ம் ஓகே ஓகே எனக்
நைட்டு சீக்கிரம் தூக்கம் வரத்துக்கு எதாச்சி ஒரு டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கப்பா அத ஃபாலோ பண்ணுவோ
நைட்டு சீக்கிரமா தூங்கறதுக்கு டிப்ஸ் எனக்கு எதும் தெரி இல்லன்னா நானே லேட்டாதா தூங்கறே
இந்த பழக்கத்லந்து மட்டு நம்ளால மா த்திக்கவே முடியமாட்
ஆனா எ எனக்கு எப்டின்னா நா படுத்தன்னா தூங்கிருவே இப்ப படு த்துட்டு கை எனக்கு நெ த்தில வச்சுட்டு போர்வய மூடிட்டன்னா அவ்ளதா நல்லா தூங்கிருவோ அதுக்கப்ற என்ன நடந்தாலு எனக்கு தெரியா
நீங்ளு வெயில் காலொ மழக்காலொ எதுவா இருந்தாலு இந்த போர்வ இல்லாம தூங்க மாட்டீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா நா நா எது இல்லாம இருக்கனோ இல்லயோ போர்வ இல்லாம என்னால சத்தியமா இருக்க முடியாது எ வ்ளோதா வெயில் அடிச்சாலு சரி ஃபுல்லா மூடிருவே இப்ப எங்க வீட்ல இங்க வீட்ல சொல்வாங்க எங்கம் மாலா எவ்ளோ வெயில் கொளு த்துது எங்களுக்குல்லா அவ்ளோ புழுக்கமா இருக்குன்னு இதுல போர்வைய மூடிட்டு தூங்குர நீ
ஆமா போர்வ இல்லனா நம்பளுக்கு அந்த தூக்கமே வரவே வராது
நெஜமா வராதுக்கா போர்வலா எப்டி சொல்றது ஆ கூடவே பொறந்தது மாதிரி
ஹூஹூ நம்ம மேல இருந்தாதா நம்மளுக்கு அந்த தூக் கொங்குறதே வருதே இல்லாட்டி என்னமோ ஒரு மாதிரி இரு
கண்டிப்பா தனியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு போர்வ இல்லன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டே அஞ்சு நாளு ஐ மீன் அங்க போர்வ வந்து தங்குற மாதிரின் சொல்ட்டு எங்களுக்கு தெரியல ஆனா திடீனு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அக்கா பொண்ணுக்கு அதுனால என்னாச்சுன்னா அ நாங்ளு போயிட்டோ எனக்கு அங்கன்னா போர்வ இல்லாம சு த்தமா தூக்க வர்ல அங்க வெயிலு கூட நெல்லைல ஓவர் வெயிலு அப்டிங்கிறப்போ எனக்கு சரியா தூக்கமு வர்ல வேற என்ன பண்றது வேற வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுதா தூங்குனே அங்க சால் இருந்துச்சு நாங்க போட்டு போம்ல சாலு அது சும்மா அப்டி போட்டு நெஞ்சில போட்டுட்டு அப்பிடித்தா தூங்குனே கஷ்டமா ஆயிடுச்சி என்னா பண்றது
இவ்வளோ நாள் எப்பிடி போர்வே போத்திட்டு நிம்மதியா தூங்குணோ அப்பிடின்ருக்கு போர்வெலா இல்லாம அந்த ஷால் எல்லா போத்திட்டு தூங்குறப்ப அந்த தூக்கமு வராது அந்த ஒரு கம்ஃபோர் டே இருக்காது அந்த போர்வ வே நம் அவ் அவ்ளோ மிஸ் பண்ணுவோ ஆனா இதோட அரும யாருக் குமே தெரியாது எல்லாரு ஈஸியா வெயில் காலத்துல போய் இப்பிடி போத்திட்டு தூங்குற எங்களுக்குலா இப்பிடி வேர்குதும்பாங்க ஆனா நம்மளுக்கு அந்த போர்வையோட உண்ம என்னானு இது மாதிரி உள் உள்ளோங்களுக்கு தா புரியுமே
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ஆமான்டா போன வாட்டி ஏதோ காலேஜ்ல ட்ரிப் போனன்னு சொன்னீங்கல்ல உங்கள எந்த ஊருக்கு அழச்ட்டு போனாங்க
எங்கள வந்து கன்னியாகுமாரி கூட்டு போனாங்க நல்லா இருந்துச்சி சூரியனு பக்கத்துல உத ஆ ஆமா பக்கத்துல உதயமானதெல்லா பா க்கும்போதே இந்த கடல்லலை இல்லா பாக்கு து ரொம்ப நல்லா இருந்துச்சி
அது எப்பிடார ஃப்ரெண்ட்ஸோட எத்தன நாள் தங்கற மாரி இருந்துச்சி இல்ல போயிட்டு ஈவ்னிங் வந்துட்டீங்களா எது மாரி
ஆ நா வந்து டூ டேஸ் போனோ
ம்
ஆ போயிட்டு அதுக்கப்புறோ ரிட்டே வந்துட்டோ நீங்க எங்கேயாது போயிருக்கீங்களா
ஆ நானு போயிருக்கண்டா எங்களுக்கு காலேஜ் படிக்கிறப்ப அலஸ்டு போயிருக்காங்க கேரளா போனோ அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ்ஸு அ அருவி அப்புறோ அந்த ஊர் கல்ச்சர்லயே வந்துட்டு அந்த பெஸ்டிவல் நடக்கிறத அது மாரி நெறைய இருந்துச்சி மூணு நாள் அழச்சிட்டு போனாங்க அதுவு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்ப ரொம்ப ஜாலியா அந்த அந்த நினைவுகல்லா நினைக் க்கரப்பயே நல்லா இருக்கு அடியே ஒரு மெமரிஸா ஆ ஒரு மாரிருக் குநல்லா மறுபடியு அந்த வாழ்க் கதா திரும்பி வரமாட்டேங்குது இதே ஒரு கொழந்தைங்க இப்டின் ஆனோனே எங்கய்மே வெளிலே போகவே முடிய மாட்டது ஏன்னா நம்மளுக்கு இதே கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது இந்த சமையல் கிச்சன் இது மாரி ப்படியே போயிட்டு இருக்கிறதுனால அந்த வாழ்க்கைல்லா நினச்சு ஏங்க வேண்டியதா இருக் க்கு ஒரு காலத்துல நம்ம இவ்ளோ சந்தோஷமா இருந்தமே இப்ப எதுவுமே இல்லாமே இந்த கிச்சன் கொழந்த குட்டின் டி இப்டியே இதே சுழற்சியே இருக்கேன்ட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு
கண்டிப்பா அக்கா திரும்ப அது கேட்டாலு கெடைக்குமானு தெரியல
ஆமா இது மாதிரி உள்ள மெமரிஸ் எல்லா அப்பப்ப நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறதோட சரி திரும்ப கண்டிப்பா லைஃப்ல வரவே வராது நம்ம குடும்பத்தோட போனோம்னா இது மாரி இந்த கோயிலுக்கு போறது கொலதெய்வ கோயிலுக் போறதுன்னு இப்டி இருக்கு அது ஒரு ஒரு ஆன்மீக சுற்றுலாவா இருந்தாலு நம்ம கு கந்த ஃபரெண்ட்ஸோட இருக்கிற ஒருஸ் சந்தோஷோ குடும்பத்தோட
கண்டிப்பா வராது கண்டிப்பா கண்டிப்பா ஃபிரெண்டோட எவ்ளோ ஜாலியா எவ்ளவுப் பேசிட்டு கூட்டோ போட்டுட்டு அதெல்லா தனி சொகொ
ஆமா அது இது மாதிரி ஒரு புதுசா ஒரு எடத் த பாக்குறப்பெல்லா நம்மளுக்கு இன்ன ஒரு மாரி சந்தோஷமா என்ன ஒன்னொன்னு ஒரு ஒரு அனுபவமா இருக்கு அது மாரி அங்க உள்ள ச சாப்பாடுலா பாத்தின்னா இன்னு அது ஃபிரெண்ட்ஸசோட சேந்தாங் சும்மா லன்ச்ல எல்லா உக்காந்துட்டு அதுல மாத்தி சாப்பிடுறதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷ தமா நீ இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க நா என்ன ட்ருந்திருக்காரு மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு அப்பில்லா சாப்பிடுவோ இது ஒரே ஹோட்டல்லயே உக்காந்துட்டு எல்லாரு மாத்தி பக்க பக்கத்துல உக்காந்துட்டு சாப்பிட்றதெல்லா இது இன்னு ஒரு மாரி ஜாலியா இருந்துது இப்பல்லா அந்த வாழ் க்க திரும்பி வராதான் ட்டு அவ்ளோ ஒரு ஏக்கமா இருக்கு
கண்டிப்பாக்கா நம்ம நெனைச்சாலு திரும்பி வருமான்னு தெரியல
ஆமா
அவ்ளோ ஜாலி
அப்புறோ நீங்க அதுல பாத்தீங்ன்னா இப்ப நம்ம வந்துட்டு தண்ணி குடிக்கிறோல்லடா அதுலயே வந்துட்டு அந்த ஊர்ல அந்த பதிமுகம்னு சொல்லிட்டு அங்க ஒரு வா தண்ணி குடுத்தாங்க அந்த தண்ணி பாத்தீன்னா அந்த ரோஸ் கலர் வாட்ரலியே இருந்தது
ஓ
அது வந்துட்டு அந்த நாட்டு மருந்து கடையில வி க்குமா
அப்டியா அது இன் அது குடிச்சா என்னாகு
அதுல வந்து இன்னு எவ் நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆ பாத்தீன்னா அது ஆ எல் எல்லாருமே குடிக்கலான்டா சின்ன பிள்ளைல இருந்து வயசானவங்க வரைக்கி இப்ப நம்ம எப்பிடி இங்கல்லா வந்துட்டு நார்மலா தண்ணி தவிச்சா இந்த அக்வா வாட்ரு, நல்ல தண்ணி, பம்பு தண்ணி அ து மாரிலா குடிச்சுட்ருக்கோ அதே மாரிதா அங்கயு அந்த தண்ணி இருக்கு. பட் அதுல வந்து இந்த பதிமுகம்னு சொல்லிட்டு அந்த நாட் டு மருந்து கடையில விக்கிது அது ஒரு ப ட்ட மாரி இருக்கு. இப்ப நம்ம சமையலுக்கெல்லா பட்ட லவங் கம்னா அதுல இருந்து ஒரு பட் ட இருக்கு இல்லையா அது மாதிரியே அந்த ஆ அந்த தட்ட மாதிரியே அந்த பதிமுகமு இருக்கு அத நம்ம சும்மா ஒரு ஒரு பிஞ்ச் போட்டாலே இந்த வாட்டர் அப்டியே மேஜிக் மாதிரி ரோஸ் கலர்ல ஆயிடுது. ஆனா வந்து டேஸ்ட் பாத்தீங்ன்னா ஆ நாங்க அந்த மூணு நாள் இருந்தப்ப அங்க குடிச்சேம்ப்பா
அப்பிடியா என்ன பெனிஃபிட் கெடைச்சிச்சு அத குடிச் சவுங்களுக்கு
அத குடிச்சு அந்த ஒரு மாரி ரெஃப்ரஷிங்கா இருந்தது அந்த வாய் துர்நாற்றம்லா வீசுறதுலா கம்மியா இருந்துச்சு
ஆஹா அப்புடியா
ல அந்த ஒரு டே வே ஒரு மாரி ரெஃப்ரஷிங்கா இருந்தது இப்ப நம்ப தண்ணினா தாக அடிச்சுக்கி ட்டே இருக்கு இது கொஞ்சொ குடிச்சாலு அப்டியே ஒரு மா திரி நல்லா ஃபினிஷிங்கா இருந்த மாரி இருந்தது அந்த நீர் சத்து நம்மகிட்டயேதா இருக்கு அப்டிங்கிறத நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது இப்ப திடீர்னு நம்ம வீட்ல இருக்கோ நம்ம ந றைய தண்ணி குடிச்சிட்டே இருப்போ வெளிலல்லா போனா நம்பளுக்கு அந்த தண்ணி குடிக்கிறதே கம்மி ஆயிடுல்ல இது நம்ம குடிக்கிறப்ப அந்த நீர் சத்து நம்மள்டதா இருக்கு அந்தளவுக்கு நம்ம தாகமு அடிக்கல அந்த அளவுக்கு அதுல நெறைய ஹெல்த் பெனிபிட்ஸ் இருக்கு பாத்தா சின்ன புள்ளயிலெந்து வயசானவ்ங்க வரைக்கு அந்த பதிமுகம் மாற்று தா குடிக்கிறாங்க நீங்க எது அதலா குடிச்சதில்லயாடா
இல்லயெக்கா அந்த மாதிரி நாங்க எது குடிச்சதுல்லை இப்ப நீங்க கே நீங்க நீங்க சொன்னதுக்கப்றந்தா எனக்கு அது மாரிலா இருக்காங்குறது
ஆமாண்டா இப்ப நாங்களு அங்க போன ப்பதா எனக்குமே இப்டி ஒரு விஷயொ இருக்கு அப்டிங்குறதே தெரிஞ்சது நீங்களு அந்த நாட்டு மருந்து கட போனீங்னா இந்த இத சொல்லி வாங்கி குடுச்சு பாருங்க
நம்ம வீட்லயு தண்ணில வாங்கி போட்டுக்கலாமா
டா
போட்டுக்கலா
ம் போட்டு குடுச்சா அது அது இதுக்கப்றே இப்ப வெயில் அடிச்சிட்ருக்கு இன்னு ரெண்டு மாச கழிச்சு ஃபுல்லா மழக்காலந்தா அதேனா தை மார்கழி அ து வரைக்குமே இந்த மழ குளிர் அப்டின் தா இருக்கு நம்ம அப்பலா வந்துட்டு தண்ணி சுத்தமா வருமானா அது ஒரு கேள்விக்குறிதா அப்ப இது மாதிரி நம்ம வாங்கி போட்டு குடுச்சோம்னா கொஞ்சொ ஒடம்புக்கு நல்லா ருக்கு
நல்லாருக்கு அ நானு வந்து வெந்நிதா குடிப்பே வெந்நில கூட போட்டு குடிக்கலாமா அந்த மாதிரி
ஆ அதான்டா வெந்நீர்ல தா இது போட்டே குடிக்கணுமே நம்ம வெந்நீர்ல இது அந்த பட்ட மாரி உள்ளத அந்த அத போட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த கலர் மாறிடுது கொதிக்க வச்சு குடிக்கிற தா இன்னு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்குன் சொல்றாங்க நம்ம நார்மலாவு போட்டு குடிக்கலா இந்த மாரி சுடு தண்ணில இந்த பதிமுகத்த போட்டு குடிச்சா அந்த சாறு இன்னு எறங்குறது நல்லா எஃபெக்டிவா இருக்கு
சூப்பர் சூப்பர் சுப்பர் அப்ப ட்ரை பண்ணி பாப்போ பதிமுகம் அது பெரு
ஆமாண்டா நானுமே ட்ரை பண்ணி பாக்கணு அங்க போனப்ப அந்த மூணு நாள் குடிச்சது நானுே அந்த டீட்டெயல்ஸ் மட்டு கேட்டுட்டு வந்தே அப்பதா சொன்னாங்க இது மாரி நாட்டு மருந்து கடையில விக்கு குடிச்சு பாருங்க அங்கே உங்க ஊருக்கு போனாலு அத அப்டியே கன் டினியு பண்ணுங்க இதுல அவ்ளோ மருத்
அப்டின்னு சொல்லிட்டாங்க அ ஓகே ஓகே கண்டிப்பா அப்ப நா ட்ரை பண்லானு நானு பண்ண பாக்குறே
உ உ
எனக்குமே இந்த வயிறு வலி பிரச்சன ஒடம்பு ரொம்ப ஹீட் இதெல்லா இருக்குது நானல்லா அடிக்கடி என்ன பண்ணுவன்னா நல்லெண்ணய இருக்குல்ல அததா தேய்ச்சுப்பே இந்த உள்ளங்கால்லல எங்கப்பா தேய்சு விடு இந்த சூட் நாலே அடிக் கடி அடிவேயறு ரொம்ப வலிக்கு எனக்கு அந்த வலி வந்துச்சுனாலே தாங்
ஆமா நா அந்த அடிக்கிற வெயிலு கு ஹீட்டு தா கெளப்பி விட்டுறது ஆனா அது நம்ளுக்கு அப்டிய வயிறு வலி பிரச்சனய ஆயிடுது நீங்க சொல்ற மாரி வார வாரம் நல்எண்ன தேச்சியே குளிங்க
கண்டிப்பாக்க ரொம்ப கஷ்டமா ஆயிருச்சு இந்த ஏப்ரல்லா கஷ் கஷ்டம் அப்டி ஒரு கஷ்டம் வெயில் கட்டுமையான வெயில் இந்த வாட்டி இந்த வருஷ இத்தன வருஷத்துல இல்லாத ஒரு வெயில் வெயிலு இந்த வருஷத்துல தாக்கி எடுக் அப்பல்ல ரொம்ப வயிறு
சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம உ
இன்னு குறையில பாருங்க இந்த வெயிலோட தாக்கோ
ரொம்ப அதிகமா இருக்கு எப்பதா இந்த மழ வரும் அப்டின்னே தெரியல வெயில தா போட்டு எல்லா மனுஷனையு போட்டு ஒடம்புல இருந்து எல்லாமே பிரச்சனயாவே ஆயிட்ருக்கு கொஞ்சோ அந்த பருவ மழ பெஞ்சா கூட எல்லா மாறு ஆனா மழதா வரமாட்டேங்குது
வரமாட்டேங்குது எட்டி எட்டி பாத்தாலு வரமாட்டேங்குது என்ன
ஹாப் பாக்ஸ் ஆமா
சரி பாப்போ வெயிட் பண்ணி பாப்போ எப்ப தா வருதுனு
ஆமாண்டா இப்ப ரெண்டு பேரு மழ வரணுன்னு ப்ரே பண்ணிக்கிட்டே தூங்குவோ
கண்டிப்பா ஓகேக்கா. நீங்களு நல்லா தூங்குங்க. ஒடம்ப பாத்து க்கோங்க
ஆ சேரிடா
ஓகேக் கா நன்றி தேங் ம் கி